அலோ ஹலோ கேக்குதா
உம் கேக்குது சிஸ்டர் என்னப்
இப்பதா சாப்ட்டே நீங்க என்ன பண்றீங்க
நானு இப்பதா சாப்ட்டு முடிச்சே சிஸ்
என்ன சமையல் பண்ணீங்க உம் நல்லா இருக்கே
இன்னக்கி எங்க வீட்ல வந்து அரிஸ் ப்பருப்பு சாதோ
ஓ அரிசி பருப்புசாதமா
உம் சைட் டிஷ் வந்து முட் ட்ட கிரேவி உங்க வீட்ல என்ன ஸ் சாப்பாடு இன்னிக்கி
இன்னிக்கு வந்து இங்க நா புளி கொழம்பு வெச்சாங்க நா தக்காளி சாப்பாடு கிண்டி சாப்ட்டே
அப்டிங்களா புளி கொழம்பு புடிக்காதா உங்களுக்கு
ஆஹ் ஆமா புடிக்காது
புளிக் கொழம்பு புடிக்காத்திரு கிங்ளா எனக் க்ல்லா புளி கொழம்புனா வெறிதா
புளி கொழம்பு பொ புடிக்கு நேத்து வெச்ச புளி கொழம்ப இன்னிக் சூடு பண்ணிட்டாங்க
அப்பிடிங்ளா அப்பனா புடிக்காதுதா இல்ல சிஸ்டர் நேத்து வெச்சது ம் ய நேத்து வெச்சத அன்னிக்கி சாப்பட்றத விட மறுநாள் வெச்சு சாப்பிட்றத்தா வேற லெவல் டேஸ்ட்டா இரு
ஆமா நல்லா இரு கூ
நீங்க ட்ரை பண்ணி பாருங்க
எங்க பெரிம்மா வெச்சா அது வேற டேஸ்ட்ல இருக்குமா அதனால சாப்பல்ல
ஓஹோ அம்மா பண்ணலா அப்ப சமையல் அப்பிடிதான அதேமாதிரி இன்னிக்கி எங்க வீ ட்ல நா சமையல் பண்ணல இன்னி எங்க மாமியார் ஸ்பெஷல் தா அரிசி பருப்பு சாதோ செம்ம டேஸ்ட்டு அவுங்க கையில என்ன செஞ் ஜாலும் அப்பிடி ஒரு டேஸ்ட்ல இருக்கும்
ம் ம் ம்
நா எனக்கு எங்க மாமியார் செய்யறது எங்க அம்மா செய்றது மட்டுந்தா புடிக்கு நா செய்றது அவங்களுக்குல்லா புடிக் போ அவங்க செய்றது எனக்கு ரொம்ப எங்க அம்மாக்லா பெருசா சாப்பாடு செஞ்சி குடுத்தத்லல்ல
ஆ நா எங்க நீ நா எங்க வீட்ல நா எங்க அம்மா லா எல்ப் பண்ணுவ பண்ணுவே எங்க அம்மா சொல்வாங்க நா வந்து எங்க அம்மாக்கு ஆமா வெட்டி குடுப்பே சில டைம் சொல்லுவாங்க நா அவ்ங்க சொல்ல சொல்ல நா சமைப்ப
ஓ
இப்ப கத்துக்கணுல்ல கத்துப்ப வீட்ல டேஸ்ட்டு ந ஆ அம்மா பண்ற மாரி இருக்காது இது கொஞ்சொ வித்தியாசமா இருக்கு ம் ஆமா எங்க அம்மா பண்றக்கு நா பண்றக்கு வி வித்தியாசமா தா இருக்கு
ம் நீ போகப் போக டேஸ்ட்டு வந்து வரு ம் நம க்கே வந்து எப்டி உப்பு போட்றது
ஆமா, அப்ப நம்மளே ஓனா பண்ணிக்லா அவங்க சொல்ணுனு அவ சியம் கடையாது நம்மளே பண்ணிக்லா
நானு இப்பதா சமைக்க கத்துக்கிட்டே ஒரு சிக்ஸ் மந்த் தா இருக்கு சமையல் வந்து ப்ராப்பரா கத் துக்க ஸ்டார்ட் பண்ணி
ம், ம் நா இப்பே ஒன் மந்த்தாதா பழகிட்டு இருக்கே அ இப்பதா வீட்ல இருக்கே நா
சேரி ஒரு நாளு நல்லா சமையல் கத்து ட்டு பழகிட்டு கூப்புட்றீங்க வீட்டுக்கு அப்ப நாங்க வந்து சாப்பட்றோ, கண்டிப்பா வரோ வராம இருக்க மாட்டோ உங்களோட டேஸ்ட் பாக்கற்த்துக்காக
ஆமா கண்டிப்பா வர்ணு உம் வெளிய எங்யு ட்ராவல் போய்ர்க்கீங்ளா
ஒவோ ட்ராவல் நேத்து நைட் கூட தா சிஸ்டர் பொய்ட் வந்தோ டாவ்வல்ல சுத்துறுதா நமக் வேலையி
ம் லாங் ட்ரைவ் போய்ர்க்கீங்ளா
லாங் ட்ரைவுனா எங்கே சொல்றதே எங்க ஊருக் போறதா லாங் ட்ரைவே
ஓ உங்க ஊருக் போறதா
போர் ஹண்ட்ரட் இம்மி கிலோமீட்டுருக்கு அதுதா எங்கள பொறுத்த வரைக்கில் லாங் ட்ரைவே மிஸ் ச்சபடி எல்லாரு தொல்லுவாங்க நறையா சொல்லிர்க்காங்க லாங் ட்ரைவ் போனா நல்லாருக்கு அதுவு பைக்ல போனால்னா நல்லாருக்கு லேட் நைட்ல போனா ரொம்ப புடிக் போ அதெல்லா நேத்து நைட்டு் கூட நாங் அவ்ட்டிங் போயிந்தோ நானே ஹஸ்பண்டே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ஸே எல்லாரு போயிந்தோ
ம் ஓகே ஓகே
அம்மையன்
கூப்ட்டா என் ஃப்ரெண்ஸ் போவே காலேஜ் ஃப்ரெண்ஸ் கூட
ம்
மார்னிங் போனோனா ஈவிஅனிங் அந்த மாரி வந்துருவோ ஒவ்வொரு ப்ளேஸா ட்டு லன்ச்சு வெளியே சாப்
போஹ மாட்டீங்ளா
ஆஹா நாங்க ச எய்ட் ஓ க்ளாக் குள்ள வீட்டுக் வந்துருவோ
ஓ ஓகே அதுக்கு மேல அளோ கடையாத்
ஆமா அளோ கடையாது திட்டூன் அ ரொம்பாட் வான்டேஜ் எடுத்துட்டோன்னா அப்றோ அவுங்க உர்ற எடத்துக்கு உடாம் பேய்ருவாங்கல்ல சோ நம்மளு ப்ராப்பரா வந்துட்டோம்னா அப்ற நாம் அவ்ங்குள்க்கு ஓகேவா ருக்கு நம்மளுக்கு போற எடோ ஓகேவா இர்க்கு போகும்போது அப்டேட் பண்ணீர்வே என்னன்னா நடக்குது டூ ஆஸ் வன்சு நா எல்லாஸ் சொல்லிருங்க அதனால அவுங்க வந்து அலோ பண்ணுவாங்க நம்ம மேல ஒரு நம்பிக்க வரு
அம்மாமா ப்ளீஸ்ங்து, ஆமா
அப்போ அவுங்க அது இதெல்லா பாப்பாங்கல்ல சோ நா நானு அவுங்களுக்கு ஏத்த மாறி அப்பப்ப அப்டேட் பண்ணி சொல்லிட்டனா ப்ரா ப்ளம் இல்லாம இருக்கு
ஆனா இந்த ஆடுலெல்லா சொல்லுவாங்கல்ல நம்பிக்கை அதானே எல்லாம் அப்டிங்கிற மாதிரி அப்டியெல்லா இப்ப யாருமே மோஸ் நீ நெனைக்கிறது இல்ல ந ம்பிக்கையாவது இதாவது யாருமே நம்பிக்கையே வைக்க மாட்டிங் கிறாங்க
ஆமா
பொண்ணுங்கனா வந்து இப்டிதா இருப்பாங்க அப்டின்னு எல்லாரையு சொ பண்ணியிட் போய்ர்றாங்க அப்பாம்மால்லா சாப்ட்டாச்சா ம் இந்த லீவ்லல்லா எங்கியும் போகலயா நீங் ஏ
இல்ல இல்ல இல்ல ஓக்தா பாத்துட்ருக்கே
ம்
வ வெளிய போய் ஃபில்ட்ஸ்ல புக் பண்லா அப்டின் சொல்ட்டு
அப்டிங்ளா எங்க ஒர்க் பண்லான் சொ சொல்லீட்டு
பாத்துட்டு இருக்கே வந்துச்சு நாதா ரிஜெக்ட் பண்ணிட்டே லாங் டிஸ்டன்ஸா இருக்கு அப்டின் சொல்ட்டு
ஓஹோ
அதனால சேரி வீட்லதான இருக்கோ நம்ம ஒக் பண்லா அப்டி நா வீட்டல பம்மிஷன் கேட்ட ஆ வேண்டா வேல அப்டி ஒண்ணு நீ பாக்க வேண்டா அப்டிங்குறாங்க நம்பளுக்கு வேலைக் க்கு போணுன்னு அவசியமாவே இருந்துச்சுனா அவங்க அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க வெளிய சுத்த அலோ பண்றா நா ஒர்க் போற க்கு அலோ பண்ண மாட்டிங்கிறாங்க
அதேதா சேம் ப்ராப்ளம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து நானே எல்லாமே ஒனக்கு பண்ணி தரே நீ எல்லா எங்கேயு போய் வேல செய்யணுனு அவசியம் இல்ல அப்டின்னு சொல்லி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு
ம்
து ரொம்ப புடிக்கு ஐ லவ் ஒர்க்
ம்
ஆனா பண்ணவே வுட மாட்டி க்கிறாங்க இப்ப கூட மோஸ் எப்டினா நாங்க இதுக்கு ஊட்டிக்குலா போயிருந்தோ நல்லா இருந்துச்சு அங்க ஊட்டி எல்லா ட்ரை பண்ணி பாத்துருக்கீங்ளா
அ ஆ நா ஊட்டி போனது கெடையாது நா கேரளா போயிருக்கே ம் ம் கேரளா போயிருக்கே
ஓ கேரளாக் க்கலா நாங்க இங்கிருந்து சும்மா டீ குடிக்கவே போவோ சிஸ்டர் கேரளாக்குலா நமக்கு பக்கோந்தா ஊட்டிக்கு போய் பாருங்க அந்த ஹீ ஹீல்ஸ் மலை மேல ஏறும் போது
எங்களுக்கு ஊட்டி பக்கோந்தா
அ அப்டிங்களா போகலாமில்ல வெயிட் பண்ணி பாக்கலால
டாடிக்கு கூட்டிட்டு போறதுக்கு டைமில்
ஓ ஹோ ஓகே
ருவோ எதோ பிளான் போட்டு எதோ வேற இ எதோ ப்ராஜெக்ட் வந்துருங்க ஏனா வேற எதோ வந்துரு ஒர்க் போகவே முடியாது நம்ம ஒர்க்ல இருந்து வெளிய அவுட் போகவே முடியாது
ஓ
அந்த மாரி போனா ரெண்டு டூ டேஸ் ஸ்டே பண்ணி ட்டு இருந்துட்டு வந்தாதா நல்லாருக்கு
நாங்க மோஸ்ட்லி சாட்டர்டே நைட் அப்டிதா கெளம்புவோ நைட் போயிட்டு எ சண்டே நைட் வந்துருவோ அப்போ மண்டே வந்து ஒர்க்கக்கு போறதுக்கு கொஞ்ச கரெக்டா இருக்கும் ல டையாடா இருக் கு பட்டு அத சமாள ச்சுதா போயிருவாங்க
உம் எங்க வீட்ல இங்க ஃப்ரைடே நைட்டு கிளம்பிருவாங்க ஆமா ஃப்ரைடே நைட்டில் இல்ல ஈவினிங் மோஸ்ட ஆ ஃப்ரைட ஈனிங் அந்தமாரி கேளம்பி அப்புறம் சாட்டர்டே சண்டே டூ டேஸ் வந்து நம்மளுக்கு லீவ் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல
ஓகே ஓகே ஓகே
ஆமா அப்போ வந்து டூ டேஸ் வந்து அவங்க ஸ்டே பண்றது கரெக்டா இருக்கும் டைம்லா
ஓகே சீஸ் இந்த செடியெல்லா நீங்க வீட்ல வளர் தீர்க்கேங்களா வீட்ல செடியெல்லாம் வளக்குவாங்க ல்ல
ஆமா இருக்கு டூ த்ரீ பிளான்ட்ஸ்தா இருக்கு
ஓ அத எப்டி வந்து இது பண் வீங்க அது வளக்குறதுக்கான ப்ராசஸ்லா
ப்ராசஸ் அதெல்லா நா பாத்துக்க மாட்ட ஒரல்லா போட மாட்டாங்க அது எல்லாமே எங்க ஆ அம்மாதா பாத்துப்பாங்க
ஓ அம்மாவே எல்லாமே பண்ணி ப்பாங்க இல்லைங்ளா
ஆமா
ம் அப்ப அம்மாட்ட கேட்டாதா தெரியு ஒர என்ன போடுவிங்க என்ன பண்ணுவிங்கமா அப்டின் சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டா தெரியு இல்லேங்க நீங்க நெக்ஸ்ட் டைம் என்ட்ட பேசம்போது அம்மாட்ட கேட்டு வெச்சு கோங்க சரிங்ளா ஏனா நா வந்து நெறையா பிளான்ட் வளக்லா அப்டின்னு உன எனக்கு ஒரு ஆச
வெச்சிருக்கிங்ளா
வச்சிருக்கனா பெருசா வச்சில ஒன்னியு அல்ல பெருசான்னு சொல்ல முடியாது சிஸ்டர் வச்சிடவே இல்ல ஒண்ணு கூட வெக்கில இப்ப பக்கத்துல வந் து ரோஸ் செடி வெச்சிருக்காங்க அத வந்து பாத்துட்டு ஒரு ஆச வாங்கி வெக்கலாமா நம் மளு அது கூட சேந்து வளர்ந்துச்சுன்னா பாக்கறதுக்கு டபுள் செடி பக்கத்துல பக்கத்துலதா டபுள் செடில பூ ஒன்னா வளர்றதெல்லா பாக்கணு அப்படிலா ஆச ச ஆனா வைக்க முடியாது இங்க வந்து ரெண் ட ஹவுஸ்ல தான இருக்கோ அதனால அதுக்கெல்லா அல்லோ கெடையாது
ஓ ஓகே ஓகே
அது வந்து அலோ பண்ணாலு நாங்க எங்கேயாவது வெளில போகும் போது அது ரோஸ் எல்லா வளர்ந்து
இல்ல ஆர்ட்டிபிஷியல் பிளான்ட் வைக்கலால்ல வீட் அவுஸ் உள்ள
ஆ அப்படி ட்ரை பண்ணலா இல்ல
ம்
ஆர்டிபிஷியலா ட்ரை பண்ணி பாக்கணு
உம் அப்டிகூட உம் டெக்ரேஷனுக்கு கூட நல்லாதா இருக் கு
உம் இந்த மாடி தோட்டல்லா சொல்லுவாங்கல்ல அதெல்லா பண் பண்ணனு ஆச ஆனா சொந்த வீட்டுலதான பண்ண முடியும் யு
ஆமா ஆமா அத அலோ பண்ண மாட்டாங்க பெட்டு வளக்க வுட மாட்டாங்க நறைய ரூல்ஸ் போடுவாங்க ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கல்ல
இப்ப நாங்க ரெண்ட் ஹவுஸ்லதா இருக்கறனால எதுவுமே நாங்க வளக்கறதே இல்ல
டிங்கா நல்லா ட்ரை பண்ணி பாக்கலா
ம்ம் ஓன் ஓன் ஹவுல்ல நீ தா எல்லாமே ட்ரை பண்ணி பாக்கணு
கண்டிப்பா ம், ம் சேரி சேரி நெக்ஸ்ட் ஓ டைம் ஆயிட்டா நம்ம ஓகே சிஸ்டர் ம் ஓகே பாய்